ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதுங்களா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க நலாருக்கீங்ளா
நல்லாரு க்கே ப்ரோ நீங்க நல்லாருக்கீங்ளா
நா பேசுற்து எனக்கே கேக்குது
அதா நீங்க நல்லா டவரு இருக்க இடத்துல ஒக்காருங்க எனக்குலா தெளிவா தா கேக்குது சாப்ட்டாச்சா சாப்ட்டுட்டே இருக்குது
ஓகே ஓகே ஓகே உங்க பேரு என்ன
பேர் சொல்ல கூடாது இதுல
ஓ அப்புடிங்களா
ம்
ஓகே ஓகே ஓகே என்ன பண்றீங்க
ஏ ட்ராவலிங்ல இருக்கீங்களா
இல்ல இல்ல அப்டி சவுண்டு கேக்கு உங்களுக்கு கா காத்து அடிக்கிதுங்கள
ம் கொஞ்சொ மறைவான எடத்துக்கு வந் துருங்களே அந்த நிக்கிற எடத்துல இருந்து கொஞ்சொ காத்தடிக்காத எடத்துல வந்து இருங்களே ப்ரோ
இது ஃபுல்லா ஓப்பன் தா எங்கயு மாறைவா நிக்க முடியாது எல்லா காத் மரமா இருக்குங்களா அதுனால காத்து சவுண்டு கேக்க தா செய்யு
சேரி வாய்ஸ் க்ளியரா இல்லைன்னா இது கால் கட் ஆயிரு அதுக்கு தா
ஓகே ஓகே ஓகேங்க சிஸ்டர் ஓகேங்க சிஸ்டர்
ம் சாப்ட்டாச்சா என்ன சாப்பாடு
ஆ காலைல சாப்ட்டது தாங் சிஸ் டர் அதுக்கப்பறொ இன்னொ சாப் மதியானொ வந் டர் அ மதியொ லன்ச் எடுத்துக்க மாட்டே மதிய லன்ச் ஆ லஞ்ச் எடுத்துக்க மாட்டே மதியானொ
நைட்டு
நைட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்புடுவ மதியம் டிஃபன் சா நைட் டிஃபன் சாப்புடுவ காலையில மோஸ்ட்லி காலையில சாப்பிட்டனா மதிய லன்ச் எடுத்துக்க மாட்ட காலையில சாப்டலன்னா மதிய லஞ்சு எடுத்துக் ஆ அப்பெல்லா கிடையாது ஒர்க் அந்த மாதிரி இருக்கும் பிஸியா இருக்கும்
செரி செரி
ஒர்க்கு அந்த மாதிரி பிஸியா இருக்கும்
ம் ம்
செரிங்க ப்ரோ சொல்லுங்க
சொல்லுங்க
ஆ
எட்டயப்புரம் தெரியுமா எட்டயப்புரம்
கேக்குதுங்ளா ஹலோ அ கேக்குது கேக்குதுங்க கேக்குதுங்க திடீர்னு வந்ததுல உங்க உங்க வாய்ஸ் கேக்கல எனக்கு
ஒரு எடத்துல நில்லுங்க ப்ரோ நில்லு பேசுங்க
ம் இப்ப ஓகேங்களா
கேக்குது சொல்லுங்க
அய்யோ பாம்பு
ஏதாவது ஒரு டாபிக் பேசுவோமா
ஆ ஓகே பேசலாமே
ப்ரோ உங்க இது கிளியராவே இல்ல வாய்ஸு
இப்ப கிளியரா இருக்குங்குகளா
இருக்குது எடையிலயே கிளியர் இல்லாம இருக்கு
இல்ல எங்க எங்க ஏரியால கொஞ்சோ டவர் ப்ராப்ளமா இருக்கு அதுதா வேற ஒண்ணு இல்லிங்க ஆமா எங்க ஏரியா கொஞ்சோ எங்க ஏரியால அந்த அளவுக்கு டவர் எடுக்காது அதனால வேற ஒண்ணு இல்ல
சேர் சரி
உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்களா
ஆயிடுச்சு ப்ரோ ஒரு பைய இருக்கா
ம் என்ன பண்றாப்ல தம்பி
செகண்ட் ஸாண்டர்ட் படிக்கா
ஓகே ஓகே எந்த ஸ்கூலு
நியர் பை தா வீட்டுக்கு நியர் பை ஸ்
வீ வீட்டுக்கு நியர் பைய் ஸ்கூல் ஓகே ஓகே நீங்க எந்த ஊரு
ஊரு பேர்லா சொல்லக் கூடாது ப்ரோ இந்த ஆப்ல்ல ஊர் பேர் சொல்லக் கூடாது ம் ஏதாவது ஒரு டாப்பீக் வெச்சு பேசுங்க
என்னத்தங்க எனக்கு டாப்பீக்குன்னு இப்பே பேசுனா பேசுவ நானு
எட்டே எட்டயப்புரம் தெரியுமா எட்டயப்புரம் தெரியுமா
ஆமா சொல்லுங்க தூத்துக்குடி
ம் ம் தூத்துக்குடி டிஸ்டிக் எட்டயப்புரம் பாரதியார் தெரியுமா
ஆ பாரதியார் தெரியு
ம் பாரதியார் வீட்டுக்குல்லா வந்துருக்கீங்ளா
ஆஹா வந்தது இல்லைங்க ஆனா எட்டயப்புரத்துக்கு வந்திருக்கே
அப்டிங்
ஏ ஆமா ஏ காலேஜ்ல ஏ கூட படிச்ச பைய நாங்கல்லா திருச்சிலப் படிச்சோ ஒன்னாப் படிச்சோ இன்ஜினியரிங் படிச்சோ அ இப்ப என் ஃபிரெண்டு ஏ கூட எங்க டிபார்ட்மெண்ட்ல படிச்ச பைய அந்த பைய வந்துட்டு தூத்துக்குடி தா அப்போ ஒரு டைம்மு அரண்மனைக்கு கூட்டி போறன்னு வாசல்லே என்ன காமிச்சிட்டு வந்தா
அரண்மனைல்லா உள்ள விட முடியாது இல்ல இல்ல இப்பல்லா ஃபேமஸ் ஆயி இப்போ நாப்பத்தேழாது
சொல்லுங்க
நாபத்தேழாவது அரசர் வந்து இப்ப வந்துட்டாரு
அப்டிங்ளா நா வந்துட்டு போம்போது அந் அ
அரண்மனையெல்லா புதுப்பிச்சு இப்போ பழையப்படி நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுட்டாங்க
ஓகேங்க ஓகேங்க
ம்
நீங்க திருச்சி வந்துருக்கீங்ளா
ம் திருச்சி வந்துருக்கேன் சமயபுரம் கோயிலுக்கு வந்துருக்கேன்
அ
சமயபுரம் வந்துருக்கேன் அந்த மலப்பட்டி பிள்ளையார் கோயிலா அங்க வந்துருக்கேன் அ அங்க வந்துருக்கேன் அப்பறம் அது பக்கத்துலே ரெண்டு மூணு கோயிலுக்கு வந்துருக்கேன் ஆ அந்த மாரி வந்ததுதானே தவிர
ஸ்ரீரங்கம் வந்துருப்பீங்க
ம் ஸ்ரீரங்கம் வந்துருக்கன்
தீரன்ல ஓகே ஓகே ஓகே ஓகே
அந்த மாரி வந்ததுதானே தவிர திருச்சி பத்தி வேற எதுந்தெரியாது
ஓகேங்க ஓகேங்க
திருச்சில என்ன ஃபேமஸு
திருச்சில ஃபேமஸ்ன் கேட்டீங்னா என்ன ஜவுளி கொஞ்சம் ஃபேமஸாருக்கும் அத வுட்டா கோயிலுங்கதாங்க கோயிலுதான் அதிகம் திரிச்சில
ம் ம்
பே ஃபேமஸான கோயிலு இங்கன திருச்சில வந்துட்டு ஃபேமஸான கோயில் திருச்சில வந்துட்டு ஸ்ரீரங்கம் ஃபேமஸு அ ஸ்ரீரங்கம் ஃபேமஸு மலக்கோட்ட உச்சிபுள்ளயார் ஃபேமஸு சமயபுரம்
சமயபுரம் இந்த மூணுக்குமே வந்துருக்கேன் நான்
அ த்துரு வெக்காளி அது ஃபேமஸு
அங்க வந்ததில்ல ப்ரோ எப்டி இருக்கும் சாமி ம் ம் அங்கயம்மா அந்த உடையூர் வெக்காளி
அது வந்துட்டு அந்த கோயிலுக்கு வந்துட்டு நான் ரீசண்டா இப்ப கூட போயிட்டு வந்தேன் அந்த கோயில் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோயிலு மன்னர் காலத்
ம் ம்
அந்த கோயிலுக்கு வந்து கோபுரங்கெடையாது
ம்
சாமிக்கு மேல வந்துட்டு மேற்கூற எதுமே கெடையாது வெட்ட வெலில தாருக்கு
ம் ம்
கோயிலுக்குள்ளாரயே
சேர் சேர்
மனுஷ அதுனால கோயிலு ஒரு டைம் போய் பாத்துட் வந்துருக்கே அதுதா எனக்கு மிச்சபடி ஒங்க நீங்க சொன்ன மாரி ட்ரிச்சு வந்துட்டு எனக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக் தா ஆனா வந்துட்டு அந்த அளவுக் நா அதிகமா போனதில்ல பக்கத்து டிஸ்
ட்ரிச்சில வெயில் ரொம்பருக்கு ட்ரிச்சில வந்து வெயில் ரொம்பருக்கு ம் அது வந்து எல்லா ஊருக்கு நடுவுலல்லயா
ஆமா எங்க டிஸ்ட்ரிக் பக்கத்துல னுகலே ஒரு ஃபார்ட்டிஃபைவ் ஃபிப்டி கிலோ அம்பது கிலோமீட்டருக்கு
ம் ம்
எங்க ஊருக்கு எங்க நா நாங்க இருக்க ஊருக்கு ட்ரிச்சிக்கு அம்பது கிலோமீட்ருதா அதோட எஃபெக்ட் எல்லா இங்கிட்டு சுத் தி டிஸ்ட்ரிக் அதர் டிஸ்ட்ரிக் எல்லா பக்கட்டுக்குருக்கு
அங்க வெயில் ரொம்பருக்குமா ம் திருச்சினாலே வெயில் ரொம்ப தாருக்கு
ஆமா
எல்லா ஊரும் கம்பேர் பண்போது திருச்சிலதா வெயிலோட தாக்கோ ரொம்பருக்கு
ஆனா எல்லாத்த எல்லா ஊரோட பெஸ்ட்டுன்னு கேட்டீங்கனா திருச்சிய சொல்லலா கோயமுத்தூர் கோயம்முத்தூர உட்டா திருச்சி
என்ன அப்டி எதாச்சி அங்க அப்படி என்ன
ஆ நீங்க வந்துட்டு அடுத்த டிஸ்ரிக்ட்ல தொழில் வளர்ச்சிக்கோ உங்கள திருச்சி நல்லா பேமஸாருக்கு நீங்க எந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கனா திருச் ச்சிஆரம்பிச்சுனாலு ஓரளவுக்கு நீங்க வந்துட்டு பில் பண்ணலா திரிச்சில
செர் சம் செர் செர்
அதே மாரி கோயமுத்தூர் அப்டிதா திரு திருச்சியை சுற்றி கிராமங்கள் அதிகோ
கிராம ஙமங்கள் அதிகோ போர் பை உம் உம் அதனால அங்க ஏ அங்க அங்க போனோம்னா பொழச்சிக்கலா
ஆமா இல்ல மே அதாவது ஒரு சென்ட்ர் பிளேஸ் திருச்சி
உம்
அத சுத்தி இருக்கிறது புற கிராமங்கள் தானே
ம் ம்
கிராமத்துல இருந்து ஏதோ எந்த எந்த ஒரு திங்ஸ் கொண்டாந்தாலு செரி இல்ல விவசாய சம்பந்தப்பட்ட பொருளா இருந்தாலு சரி எல்லாமே திருச்சு வந்துதா வருவாங்க திருச்சிதா மெயின்னனது அங்கெல்லா வந்து வாங்கிட்டு போவாங்க பண்ணுவாங்க
செரி செரி
அதனால ட்ருச்சி வந்துட்டு கொஞ்சோ ப இது பண்ணிக்கலா மித்தபடி எனக்கு திருச்சிய பத்தி அந்த அளவுக்கு தெரியாது பாப்புலரானா எடோ ஆமா பாப்புலர்னான எடோ இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா விவசாயோ அதிகமா இருக்கும்
அங்க விவசாயோ இருக்குமா என்ன திருச்சியில
திருச்சிய சுத்தி ஃபுல்லா விவசாயந்தாங்க விவசாயந்தா ஏன்னா காவேரி ஆறு வருதுங்கல காவேரி ஆறு இருக்கு ஆமா காவேரி ஆறு திருச்சிக்குள்ள தானுங்கலே காவேரி கொள்ளிடம் இது ரெண்டுமே கொள்ளிடம் ஆரம்பிக்கிறது திருச்சி டிஸ்டிரிக்ல இருந்து தானே
சேரி சேரி
ஆனா விவசாயங்கள் அதிக விவசாயோ அதிகமா இருக்கு
ம் ம்
இப்பல்லா எங்கங்க விவசாயோ பண்றாங்க எல்லா ப்லாட்ட போட்டு வித்துப்புட்றாங்க
ம் ஹும்
விவசாயம்லா இப்ப அதிகமா இல்ல
அழிஞ்சிட்டு வருது வர வர விவசாயம்
அது ஆனா உண்ம தாங்க நாங்களு விவசாயந்தா பாக்குறோ
அ அ
என்னங்க பண்ண சொல்றீங்க
என்ன பயிர்லா இது பண்ணுவீங்க என்னல்லா பண்ணீங்க வாழ ஆ செரி செரி
வாழ போட்ருக் க்கோ அது சீசனுக்கு தகுந்த மாரி புரில
ஒரு வாழ காய் காய்ச்சது இன்னொரு வாழ விழுந்துரும்ல அந்த காய்ச்ச வாழ விழுந்துரும்ல
ஆ ஹா அப்டிக்கா அப்டி கெடையாதுங்க இப்ப நம்ம ஒரு வாழ கண்ணு நட் சீல அந்த வாழக்கண்ண வந்துட்டு அதாவது ஒவ்வொரு வெரைட்டி இருக்கு வாழையிலேயே இந்த வாழப்பழம் பூவ வாழப்பழமோ அ ஏலரசி வாழப்பழமோ ரஸ்
எங் எங்க வீட்ல ஒரு வாழ மரோ இருக் க்கு அது எப்டின்னா ஒரு காய் காய்ச்சு இந்த வாழப்பூ வந்துட்டுன் வைங்க வாழப்பூ வந்துட்டுன்னா அந்த மரத்த வெட்டி போட்டுருவோ பக்கத்துல ஒரு கண்ணு இருக்கு ரெண்டு மூணு கண்ணு விட்ரு அந்த கண்ண வச்சுட்டு இத நாங்க வெட்டி வுட்டு காயி பழோம் எல எல்லாத்தையு யூஸ் பண்ணிப்போ
அதே மெத்தடு தா
ம் அதா கேக்கே நீங்க எப்டி
ஆனா நீங்க வீட்ல இருக்கும் போது பாத்தீங்க ஆ ஆமா தோட்டோ வச்சுருக்கோ
ம் அது எப்டின் கேக்கே இதுன்னா ஒரு நாலஞ்சு கண்ணு விடு எடோ இருக்கு அப்டியே வச்சுருவோ தோட்டம்னா ஒரு செடிக்கான எடந் தான இருக்கு
ஒரு ஏக்கர்க்கு வந்துட்டு ஆயிரத்
ஆயரத் வாழ நடலா
ஒரு ஏக்கருக்கு ஆயிரத்தி நூறு வாழ நடலாம்
ம் ம்
அதுக்கு வந்துட்டு நம்பக்கு அந்த வாழைக்கி கரெக்டான நேரத்துல தண்ணி இருக்கணு தண்ணி வக்கணு
ம் ம் அங்கதா தண்ணி நல்லா கெடக்குமே நல்ல காவிரி ஆறு ஓடுற எடம் இங்க ம் காவிரி ஆறே ஓடுது
காவிரி ஆறு ஓடு இருக்குது ஆனா தண்ணி இருக்கணும்ல
ம்ம்
பாலைவனம்மாருக்
ம் ம் ஏதோ கொள்ளிடம் சொன்னீங்க
இருக்குதுங்க கொள்ளிடம் ஆறு இருக்குது தண்ணி இருந்தாதனங்க
ம் ம்
தண்ணி டேம்ல தண்ணி இருந்தானங்களே காவேரி ஆறு அ உங்களுக்கு இதா தெரியு இதா தண்ணி இல்லாம காஞ்சு போய் எல்லா பாலைவனம் மாரி கிடக்குதுங்களே
சே சரி
அப்றம் எப்டி இருக்கும் சொல்லுங்க ஒண்ணுமே இருக்காதுல்ல
இருக்காது
எல்லா மோட்ரு பாசனம் தா சிஸ்டர் காவேரி ஆறு இருந்தாலு எங்க ஏரியாலல்லா கரண்ட் மோட்ரு குடுக்க மாட் மின்சார மோட்ரு குடுக்க மாட்டிங்கிறாங்க கரண்ட் மோட்ரு
ம் ம்
அதுனால எல்லாமே டீசல் தா டீசல் ஊத்திதா வ விவசாயம் பாக்குறோம் என்ன ப எங்க சிஸ்டர் இருக்கு எல்லா காவிரி ஆத் குள்ளற எல்லா போர போட்டு அதர் டிஸ்டிக் தண்ணி கொண்டு போறாங்களா